ஹலோ வணக்கம் எப்பிடி இருக்கீங்க
நா நலமா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ ரொம்ப நல்லா இருக்கே சாப்பிடிங்களா
காலையில சாப்பிட்டங்க மதியானோம் இனிமேதா சாப்பிடணும்
ம் காலையில என்ன சாப்பிட்டீங்க மதியானம் என்ன சமைச்சிருக்கீங்க
காலையிலைக்கு சிம்பிளா தா செஞ்சேன் ரெண்டு இட்லி ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் கொஞ்சமா பொங்கல் ஒரு பூரி மசால் ஒரு வட
இது வந்து சிம்பிளாங்க இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெவிங்க இந்த மாதிரிலா நாங்க எப்பிடி தெரியுமா சாப்பிடுவோம் எங்கயாச்சு ஃபங்க்ஷன்னு
ம்
வீட்ல செய்ய மாட்ட எங்கயாச்சு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனா வெரைட்டி வெரைட்டியா இருக்குங்க
அதுக்காக நம்ம ஃபங்க்ஷன் வர வரையும் வெயிட் பண்ணவா முடியும் ஆசையா இருந்தா சமைச்சு சாப்ற வேண்டியதா
நல்ல விஷயம் தான் பட் வந்து எங்க வீட்டுல இந்த மாறி ஆளுக்கு ஒன்னு ஒன்னு கே ட்டா நா ஹோட்டல் வச்சு நடத்தல ஒரு டிஸ்சு தா கெடைக்கும் அப்படிதா சொல்லுவங்க ஆ பரவாயில்ல ஏ நா பண்ணனா எப்பயாச்சு பூரி பண்ணுவ இல்லனா பொங்கல் பரவாயில்ல மார்னிங்கே இவ்வளவு ஐட்டனா இப்போ மத்தியானம் ரொம்ப ஹெவியோ
மதியானமும் லைட்டா தா செஞ்சங்க
நீங்க லைட்டு லைட்டுன் சொல்லிட்டு ஹெவியா சொல்றீங்கங்க
கூட்டு பொரியல் ஒரு அவியல் அப்புறம் ஒரு கீர அப்புறம் ஒரு வத்தகொழம்பு ஒரு அப்பளம் கடைசியா சாப்பிட ஒரு பாயாசம்
என்னங்க நீங்க மார்க்கெட்ல எதாச்சு காய்கறி விட்டு வெச்சிங்களா எல்லா நீங்க சொல்ற ஐட்டம் பாத்தா எல்லாமே இங்கதா இருக்கும் போல உங்க வீட்ல தா
வாங்க நீங்களு வாங்க சாப்படலா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னதே வந்து ரொ ம்ப சந்தோசம் இல்ல இந்த ஐட்டத்துல எது சூப்பரா ம் நா இன்னைக்கு வந்து இது சூப்பரா செஞ்சிருக்கேன்னா நீங்க எந்த ஐட்டம் சொல்வீங்க
மானிங்ல நா சமச்சது எல்லாமே சூப்பரா தா இருந்தது ஆனாலு எனக்கு ரொம்ப புடி ச்சது வந்து பூரியும் மசாலு
ம்
நீங்க என்ன சமச்சீங்க
நா தோச மீன் கொழம்பு மா நாட்டுக்கோழி கொழம்பு அவ்ளோதா
பாத்தீங்ளா நீங்க நான்வெஜ்ல ஒரு விருந்து வெச்சுகிட்டு இருக்றீங்க நா எல்லா வெஜிடேரியனா சொல்லிட்டு இருக்குற
எனக்கு ஒரே ஒரு கோழி கொழம்பு ஒரு மீனு கொழம்பு அவ்ளோதா மத்தியானத்துக்கு சோறு மட்டும் வடிச்சுட்டு அதே கொழம்பு பசங்ளுக்கு வந்து லெமன் சாதமும் உருளக்கெழங்கு பொரியல்
பாருங்க எத்த
நாக்ஸ் இல்லங்க பசங்களுக்கு மட்டுந்தா ஸ்நாக்ஸ்க்கு கான் வேக வச்சு குடுத்தே அப்றோ ஒரு ப்ரௌனி நேத்து டிமார்ட்ல வாங்கிட்டு வந்தனா அதால ஒன்னு ஒன்னு வச்சு குடுத்து
ம் பரவால்ல பசங்க விரும்பி சாப்டுவாங்ளோ ப்ரௌனி எல்லா
ஆ டிமார்ட் போனா வாங்னாதா உண்டு
ஆ ஆ
ம் அப்ப இருக்குறப்ப சேரி சாப்டுவாங்க நல்லா விரும்பி சாப்டுவாங்க ப்ரௌனி நானே வீட்ல செய்யணுனு நெனக்கிறே
ம்
பட்டு பொருள்லா கேட்டா எங்க வீட்டுக்கார் ப்ரௌனியே வாங்கி குடுத்தறாரு இந்தாம்மானு
இருந்தாலு நம்ப
செஞ்சே ஆகணு உண்மையாலுமே உண்மையாலுமே உங்ளுக்கு செய்ய தெரியுமா ப்ரௌனி
அ ப்ரௌனி தெரியாதுங்க கேக்லா செய்வே
சூப்பர் எனக்கு எதாது கேக் ரெசிபி ஷேர் பண்ணுங்களே சொல்லுங்ளே
அது நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நெறய பேர் சொல்லுவாங்க அதயே ட்ரை பண்ணுங்க
சேரி சே நீங்களே செஞ்சிங்களா கேக்கு
ஆமா நா செய்ற கேக்குனா எங்க டாகுக்கு ரொம்ப புடிக்கு
சேரி சொல்லுங்ளே அடி எப்டி எப்டி செஞ்சீங்கனா சொல்லுங்களே
ஒரு கப் ஒன்னு அளவுக்குன்னு ஒரு கப் வச்சுக்கோங்க சின்ன கப்பா அந்த கப்ல ஒரு கப் மைதா மாவு அதே கப்ல ஒரு முக்கா கப் சக்ர
சக்கர எப்டி பவுடர் பண்ணி எடுத்துப்பீங்களா இல்ல அப்டியே முழுசாவேவா
நா முழுசாவே எடுத்துக்குவே அது போட்டு நல்லா நம்ப பீட்டர்ல பண்ணும்போது எல்லா கரஞ்சுரு
சேரி இப்ப நா மைதாக்கு பதிலு ஹெல்த்தியா ராகி இல்ல கோதுமாவு எடுக்கலாமா
எடுங்க செய்ங்க நாம்ப செய்றதாங்க கேக்கு
இன்னைக்கு செய்றேங்க எங்க வீட்ல கேக்குங்க சொல்லுங்க நீங்க
அவ்ளோ தாங்க ரெண்டு முட்டைய போட்டு நல்லா பீட் பண்ணுங்க பீட்டர் வ
ஒரு முட்ட தா இருக்கு ஃபோக் ஸ்பூன் தா இருக்கு
ஒன்னு பிரச்சன இல்ல அமேசான்ல ஒரு பீட்டர ஆடு போடுங்க ஆர்டரு போடுங்க ஆயர்வா ஆயிரத்தி இரநூறுவா தா வாங்கி வெச்சுக்கிட்டீங்கன்னா
என்னங்க கேக்கே கம்மி ரேட்டு தா நீங்க என்னங்க இப்டி சொல்றீங்க
ஏங்க இப்ப நம்ம நேர நா வாங்கி பத்து வருஷோ ஆகுது அந்த பீட்ரு
நான் ஃபோக் ஸ்பூன் வெச்சிருக்கே நா ஃபோக்லயே நா ஃபோக் ஸ்பூன்லையே பீட் பண்ணிக்கறேங்க ஒரு முட் ட்ட இருக்குங்க
நீங்க வேற லெவலுங்க ஒரு முட்டைல என்னான்னு செய்யறது இன்னொரு முட்ட ஒண்ணு கடைல
ட்டையே இல்லாமல்லா செய்றாங்க இல்லையா அந்த மாறி கேக் ரெசிபி செய்ய தெரியாதா
அதுக்கு தா சொன்னே நீங்க யூடுயூப் பா த்தே செஞ்சுக்கோங்கனு
இல்லைங்க சேரி பரவால்லங்க நா இன்னொரு வாங்குறேங்க சொல்லுங்க சொல்லுங்க
செரிங்க செரிங் ஒண்ணு இல்லங்க ரெண்டு முட் டைய பீட் பண்ணிட்டு அதுல கொஞ்சோம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கோங்க அப்றோம்
எசன்ஸ்க்கு டே இல்ல சரி நீங்க சொல்லுங்க பரவால்ல சொல்லுங்க
ம் அப்புறோம் வேற என்ன ஊத்துன அந்த மைதாமாவ் எடுத்து வெச்சோ இல்லையா
ஆமா
ஆ அத போட்டுக்கோங்க லைட்டா பீட் பண்ணிடுங்க அப்றோம் சுகர போட்டு பீட் பண்ணுங்க அப்புறோம் அந்த கப்பே அந்த கப் அளவுல ஒரு கப் பாலு அதே கப்ல ஒரு பாதிக் கப்பு எண்ணெய் ஆ பேக்கிங் பவுடர் கண்டிப்பா வேணு ஒரு ஸ்பூன் போட்டுகோங்க
செரி
நல்லா பீட் பண்ணி ஒரு ட்ரேல ஊத்தி நா வந்து அப்டியே டரக்ட்டா ஸ்டவ்ல தா வெப்பன் ஒரு கடாய் வெய் ச்சு அதுல உப்பு போட்டு அது மேல இந்த கேக் பேட்டர் பாத்தர எல்லா வெச்சு மூடி வெச்சட்டோன்னா கரெக்ட்டா ஒன் அவ
ஒன் அவர்ல
வெந்து புஸ்சு புஸ்சுன்னு சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா கேக் ரெடி
ரெடி கேக்கவே நல்லாயிருக்கு என்கிட்ட வெண்ணிலா இல்ல அந்த பேக்கிங்ஸ் சோடலா அந்த ட்ரேலா இல்ல செரி இப்ப நீங்க உப்பு வெக்கிறீங்க இல்லையா திரும்ப ரீ யூஸ் பண்ணுவீங்ளா தீக்கி போட்ருவீங்களா ஓ திரும்போ அது ரீயூஸ் பண்ணிட்டே இருப்பீங்களா
ட்டு திரும்ப அது அது என்ன அது ஹீட் பண்றதுக்காக தான வேற எதையு அத நம்ப யூஸ் பண்ண போறதில்லயே
சூப்பர் சூப்பர் நல்ல விஷ்யோ நா நெனச்சே அது போட்டு திரும்மோ குக்கிங்கு யூஸ் பண்ணுவாங்களா இல்ல கீழ போட்டுருவாங்களா
இல்ல இல்ல இல்ல மணல் கூட யூஸ் பண்லாம்
மணல் ஒரு மண் நேரம் வேகணுமா
ஏன்னா நம்ப ஸ்டவ்ல நல்ல ஃபுல் மி சிம்ல வெச்சிடுவோ
வெச்சிருவோம்
அப்ப தான் அது ஈவனா வேகும் அதிகமா வெச்சோம்னா தீஞ்சு போய்டும்
செரி செரி ஆனா முட்ட இல்லாம முட்டைக்கு பதில் நீங்க வேறு என்ன சேத்தலனா என்ன சொல்லுவீங்க
ம் ம் நான் இதுவரையும் ட்ரை பண்ணது இல்ல இதுதான் இப்போதைக்கு உறுப்பிடியா வருது நீங்க வன்
இல்ல நல்ல விஷ்யோம் நீங்க முட்ட இல்லாம ட்ரை பண்ணுங்க அப்றோம் ப்ரௌனி பண்ணுங்க நல்ல விஷ்யோம் கேக் பண்ணிட்டீங்க இப்ப ப்ரௌனியேன் விட்டு வச்சிருக்கீங்க எறங்கிட்டு ரெசிபி எங்களுக் க்கும் ஷ்யேர் பண்ணுங்க ஆனா வந்து வீட்ல் இருக்குற பொருளா பாத்து ஷ்யேர் பண்ணுங்கப்ப இந்த வெண்ணிலா எஸ் எஸ்ஸன்ஸ்சு ஆனா அது ப்ரௌ
அப்டிலா இல்லங்க நீங்க டிபார்ட்மெண்ட்டல் ஸ்டோர் போனீங்ன்னா அது முப்போதுரூபா தாங்க ஒரு சின்ன பாட்லு
இல்ல நான் வாங்குறன் வென்னிலா எஸ்ஸன்ஸ் வாங்குறன் அப்றோம் ப்ரௌனி சொல்லியிருக் இருக்காங்க இது சாக் சாக்கோ பவுடர் சொல்லி இருக்காங்க சாக்கோ பவுட்ரு அப்புறோம் சாக் சாக்லேட்டு
ம்
அப்புற இந்த சாக்கோ சிப்ஸ் அதெல்லாவாங்கணு இல்ல செய்யணு
ஒரு தடவ வாங்கி வச்சுக்கோங்க அதே ஒரு நாலு தடவை செய்யிற மாரி அளவு
ஆமா இல்ல அதுப்ப சுப் சூப்ப மார்க்கெட்லருந்து வாங்கி சாப்பறப்ப நாம்மளு அதே மாரி டேஸ்டா எம்மியா செய்யணு நெனைப்போ அது தீ தீந்த ஒடனே அந்த கனவு வந்து தீந்துடுது முடிஞ்சிருது ம் ம் இல்ல கண்டிப்பா நா
பனானா கேக்லா ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு அ ஏங்க நீங்க எங்கயு சாப்ட மாட்டீங்ளா
இல்ல சாப்டுவே
சரி
ச ட்ரை பண்றே இந்த மைதா அதெல்லா அன்ஹெல்தில்ல ஹெல்த்தியா கோதும ராகி அந்த மாரி ஏதாச்சு ட்ரை பண்லானு நெனைக்கிற
ட்ரை பண்ணு
ஆ சேரி ந நடுவுல கிரீம் ஏதா இதுவே ஸ்வீட்டா நல்லா இருக்குமா பஃப்பியா
ஆமாங்க இந்த கடையில எல்லா டீ கேக் விக்கிறாங்கல்ல அதே மாரி இருக் ஆமா
சேரி சேரி டெக்கரேஷனுக்கு என்ன பண்வீங்க
போட்லா
ஆமா
டெக்கரேஷனுக்கு எங்க டாக்கு கொஞ்ச பிளைனா வெறு கேக்கா சாப்புட்டுமே நா பாத் பெருசா டெக்ரேட் பண்ல பிளைனாவே வச்சுட்டே ரொம்ப விரும்பி சாப்ட்டாங்க அத ரிமைனிங் கேக் எல்லா இன்னொரு ஸ்ரிட் டாகு எல்லா கொடுத்தோ
ஓ நல்ல விஷயோ அந்த டாகுமே வந்து அந்த டாகுமே சாப்ட்டுச்சுங்ளா
அதெல்லா கொஞ்ச கூட மிச்ச வைக்காம சாப்ட்ருச்சு
நல்ல விஷய நல்ல விஷய உங்களுக்குன் தனியா செய்யல சாப்பறதுக்குன்னு
கொஞ்ச பெரிய கேக்கா தா செஞ்ச ஒரு ஹாஃப் நாளு சாப்புட்டு கொஞ்ச கொஞ்ச ரிமைனிங் மட்டு ஸ்ரிட் டாகுக்குலா குடுத்தோ
ம் உங்க வீட்ல இருக்கறவங்க உங்க கேக்க விரும்பி சாப்டுவாங்களா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கு போர் அடிச்சதுன்னா ஏ பொண்ணு அம்மா கேக் செய்யுமா அப்டின் சொல்லிடுவாங்க சூப்பர் ம்
பண்ணி நம்ப வச்சுட்டோனா ஒன் அர்ல ரெடி ஆயி
ரெடி ஆயிடு ஆ ஆமா ஆமா ம்
நீங்களு ட்ரை பண்ணுங்க
கண்டிப்பா கண்டிப்பா ச ந அந்த இது இது வாங்காம போயிட்ட கேக் மோல்டரு பரவால்ல நா கண்டிப் ப்பா வந்து வாங்குற கேக் மோல்டர் வாங்கி டியூட்டி ஃப்ருட்டி
ம்
எல்லாமே நீங்க அந்த பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுவீங்ளா இல்ல பட்டர்
நா பட்டர் ஷீட்லா யூஸ் பண்றது இல்லைங்க சும்மா அந்த ட்ரேல ஆயில் போட்டு ட்டு மைதா மாவு போட்டு அப்டியே ஃபுல்லா எல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வுட்டுட்டு அந்த பேட்டர ஊத்துனனாலே போது
வந்துரு
ம்
நீங்க அந்த ப இது ஆமா அந்த இது எதுல வச்சிருக்கீங்க ரவுண்டா வச்சிருக் கீங்ளா ஹார்ட்டின் ஷேஃப்பு ஓவல் ஷேஃப்பு ஆ
அதே வச்சு ஓட்டிகிட்டுக்கறே
சூப்பர் சூப்பர் ஏங்க பீட்டர் வந்து ஆயிர வாவா அமேசான்ல
ஆ அவ்ளோதாங்க வரு ஆயிரத்தி எரநூறு ஆயிரத்தி முன்னூறுவா வரு
என்னங்கா ஓ நீங்க சொல்றது அப்டியே சுவிட்சு போட்டா அதே இது
ஆமா அப்டியே சுத்திட்டே இருக்குமே
அ நா நெனச்சே நீங்க வந்து கைல போட்டு பீட் அ என்னங்க கைக்கு ஒரு எக்ஸசைஸா இருக்கூல
ஏ
கை க்கு ஒரு எக்சசைஸ்ங்க நா கூட என்னடா நானு இந்த முட்ட பீட்டர்
ச்சுட்டு அம்மில அரைங்கலே பாப்போ
இல்ல அம்மில அரைப் ப பட் டைம் இல்ல அதனாலதா மிக்ஸி அதேதா பட் இதுக் கொ இது வந்து நா கைலே அடிச்சிருவேங்க நா என் நீங்க வேற நீங்க பீட்டருக்கு போய்டிட்டீங்க நாலா ஃபோக் ஸ்பூன்லே பீட் பண்ணிருவே
சூப்பருங்க நீங்கல்லா வேற லெவல் எல்லாரு உங்கள மாரி இருப்பாங்களா
ஸ்பூன வச்சு நல்லா இது பண்ணிடுவே
ம்
என்னடா இவங்க இது உங்களுக் எப்டி ஆன்லைன் ஷாப்பிங் பிடிக் குமா ஆஃப்லைன் ஷாப்பிங் பிடிக்குமா
ஆ வெல கம்மியா வாங்கணுனா ஆன்லைனுக்கு போவங்க காசு நெறையா இருக்கு போய் அப்டியே சுத்தி பாத்துட்டு எதனா வாங்கிட்டு வருவோன்னா ஆஃப்லைன் போவேங்க
சரி நீங் சொல்றது கரெக்ட் இப்ப கம்மியா வெலைல ஆன்லைன்ல எடுக்குறீங்க இல்லையா அவ குவாலிட்டி கம்மியா குடுத்தா என்ன பண்ணுவீங்க
அது நா எடுக்குற பொருள பொறுத்துருக்கு நெறைய ரிவ்யூ பாப்பே ஓ கே அப்டின்னு எல்லாரு சொல்லியிருந்தா மட்டுந்தா வாங்குவே சும்மா புடிச்சிருக்குங்றதுக்காகலா வாங்க மாட்டே